ஹலோ
ஆ என்ன பண்றீங்க
நா ஒன்னு பண்ணலங்க சும்மாத இருக்கே இந்த ஆடி மாசோ வந்துட்ட நால வீட்ல ஒரே சாமி கும்பட்ற அந்த சாமி கும்பறதுக்காக எல்லாத்தையு அரேஞ் பண்ணிட்ருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க
அதே தாங்க இங்கேயு சாமிய வந்து கும்முட போறோ இன்னு பதினஞ்சு நாள் தானே இருக்கு இப்ப பூ போடுவாங்க அதுக்கு கோவிலுக்கு போனும்ன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கோ எல்லாரு
ஓ அப்டிங்களா
ஆ நீங்களு கோயிலுக்கு போறிங்கள இன்னிக்கி
இன்னிக்கி போ மாட்டோ நாங்க நாளைக்கு தா போவோ
ஓ செரி செரி செரி ஓகே ஓகே அதா டெய்லி பூ போட்டுட்டு தா இருப்பாங்க ஒரு நாள் பூ போட்ட ஆரம்பிச்சிட்டா
ஓ ஓகே அங்க முகூர்த்தக்கால் ஊனிட்டாங்களா அம்மனுக்கு திருக்கல்யாணத்துக்கு
ஆ ஊனிட்டாங்க
ஓகே ஓகே ஆ சொல்லுங்க
நீங்க நீங்க இருக்க ஏரியால கோயில ஊனிட்டாங்கள
ஆ அதெல்லா முகூர்த்தகால் ஊனிட்டாங்கங்க
ஓகே ஓகே அப்ப இந்த மாசோ ஃபுல்லா சூப்பரா போகுன்றீங்க உங்ளுக்கு
கண்டிப்பா பின்ன
ம் இங்கயு அதேதாங்க அப்றோ இன்னைக் ஈவ்னிங் தா அப்டியே கோயிலுக் போய்ட்டு ஆஃபர்ல ட்ரஸ்ல்லா எடுக்கணு
ம் சூப்பருங்க
ஆ நீங்க எடுத்தாச்சுங்ளா
லீங்க எடுக்கணுங்க இப்ப ரிலேட்டிவ்ஸ் எல்லா வராங்க கசின்ஸ் வராங்க அவுங்கள எல்லா கூப்ட்ருக்கோ அவுங்க வந்தாங்கனா அவுங்ளுக்கு சேத்தெடுக்கணு சோ அதுனால அப்றோ ஒட்டுக்கா போய்க்கலா அப்டின் சொல்ட்டு அப்டியே கொஞ்ச ரெஸ்ட் எடுத் அ ரெஸ்ட் லர்க்கோ அவ்ள தா
ஓகே ஓகே ஓகே ஓகே இந்த மாசோ யா
அங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் இந்த மாசோ யார் யார்லா வராங்கனா என்னோட கசின்ஸ் ஃபேமிலி அண்ட் என்னோட பெரியம்மா ஃபேமிலி வராங்க அண்ட் என்னோட அங்கிள் அண்ட் ஆண்ட்டி வராங்க இவுங்கெல்லா வராங்க
ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் இங்க நாங்க இங்க யாரு கூப்பல்ல எல்லாரு சேலத்துக்குள்ளயே தா இருக்கறாங்க அப்டே கோவில்ல மீட் பண்றது மட்டுந்தா
ஓ ஓகே ஓகே அங்க எப்டி ஃபெஸ்டிவல் நடக்கு அத பத்தி கொஞ் சொல்லுங்களே
இங்க சேம்தாங்க நம்ப ஏரியால என்ன நடக்குமோ அதே மாரிதா இன்னிக் பூ போடுவாங்க அப்பறோ பதினெட்டு நாள்க்கப்றோ சக்தி அழைப்பாங்க அது அந்த பதனஞ்சு நாள்லர்ந்து பதினெட் டு நாள் வர்லுமே சாமி அலங்காரோ வந்து எப்பவுமே ராஜ அலங்காரத் துலே தா இருக்கு அ டெய்லி கோவிட் கோ கோவில்க் வந்து டெய்லி எல்லாரு போய்ட் வருவாங்க அப்றோ அந்த சாமி க்கி அந்த கம்ப நடுவாங்கல்ல
ஆமா
அந்த கம்ப நட்றதுல போயி டெய்லி மார்னிங் வந்து எல்லாரு தண்ணி ஊத்துவாங்க
ஏ
அப்றோ ஆடி பண்டிக தொடங்கு மோதே பாத்தீங்க அப்டினா எல்லாரு எதாவ்து வேண்டிக்வாங்க வேண்டிக்கிட்டு
ம்
அந்த கம்பத்துல வந்து நம்ப்ளோட வளையல் இல்ல தாலிக் கவுரு அது மாரி எதாவ்து போட்டு வேண்டிக்குவாங்க
ம்
நம்ப நம்ப வீட்லயு அதே மாரி பண்ணுவாங்க
ம்
அதுக்கப்றோ அந்த பதினெட்டு நாள் வரைக்கு அந்த மாரி தண்ணி ஊத்திட்ருப்போ காலைல எந்ச்சு எந்ச்சு அப்றோ பதினெட்டு நாள்க்கப்பறோ மு முடிஞ்சிருல்ல பதினெட்டு பதினெட்டாவ்து நாள் வந்து சக்தி அழைப்பாங்க
ம்
அன்னைக்கி அழைக்குமோது பட்டாசுல்லா நல்லா வெடிச்சு அ நைட்டு நல்ல கலர் கலரா பட்டாஸ் வெடிப்பாங்க வானத்துல போற மாரி கீழே வெடிக்கிற மாரி சும்ம நல்லா சத்தமாவே இருக்கூ
சூப்பர் சூப்பருங்க
அ அதுக்கப்பறொ வந்து அப்பவே அம் தீ மிதிப்பாங்க கோவில்லயே மதிய நே மதிய நேரத்துல தீ மிதிப்பாங்க அப்பவே வ அ ஃபர்ஸ்ட்டு வந்து பால் கொடொ எடுத்துருவாங்க பால் கொடொ எடுத்த பிறகுதா தீ மிதிப்பாங்க தீ மிதிச்ச பிறகு அடுத்த நாள் வந்து எப் ப்பவும்போல சாமி கும்பட்றதுக்கு எல்லாரு கெளம்புவாங்க அந்த
ஓக்
மா மாவெளக்குருக்இல்லிங்ளா மாவெளக்கு ஆ மாவாவெளக் வந்து செஞ்சு எடுத்துட் போவாங்க அதுல பூ பழம் அ சாமிக்கு ஊதுபத்தி கல்பூரொ எல்லா எடுத் துட்டு போயு நம்ப ஒரு டைம் சாமி கும்புட்டு தேங்கா ஒட சுட்டு அ தேங்கா ஒடச்ச பிறகு சாமி கும்பிட்டு அவுங்க இருக்கவங்க யாருக் க்காவ்து அந்த மாவெளக் குடுக்கற்துனா குடுக்லா இல்னா நம்ப ரிலேட்டிவ்ஸ் யாராவ்து வராங்ன்னா அவுங்களுக் குடுத்துர்வோ வீட்டுக் ஒரு வெளக் மட்டு வெச்சுட்டு மத்தவங்களுக்குலா குடுத்துர்றது
ம்
அதுக்கப்றொ ம் அடுத்தநாள் அ அதுக்கப்ற வர வாரத்துல வியாழன் வெள்ளி சனி அந்த நாள்ல பாத்தீங்ன்னா வண்டி வேடிக்க நடக்கு வண்டி வேடிக்க ஒவ்வொரு வாரொ ஒவ்வொரு கோயில்லெந்து ஆ மொத நாள் வந்து அடுத்தஏரியா ஆ மொத பெரிய கோவில்லர்ந்து மெயின் கோவில் லந்து சாமி வண்டி வேடிக்க எடுத்துட்டு வருவாங்க ஒரு ஏரியால அடுத்து நம்ப ஏரியால அதுக்கப்ற நம்ம பக் கத்து ஏரியாலருந்து அந்த வண்டி வேடிக்கையல்லா எடுத்துட் வருவாங்க மொதநாள் அதுக்கப்பற நைட் டா எல்லா வண்டியு லைனா போகூ அந்த வண்டி வேடிக்கய பாத்துட்டு போம் அம் அப்ற அந்த ஆடி பண்டிகை அப்பவே அ நம் ப ஏரியால்ல பாத்தீங்ன்னா அந்த கூழ் அ மோரு பிரசாதொல்லா குடுப்பாங்க அந்த ஆடிபண்டிக ஃபுல் நாள்மே அந்த மாசொ ஃபுல்லாவே ஏதாவ்து ஒரு பிரசாதொ அன்னதானொ நடந்துட்டேர்க்கூ அப்ப அந்த ஆடி மாஸ்த்துல குடுக்குற கூழ்மாரி எங்கியு இருக்காதுன்னு சொல்வாங்க சில பேரு எப்பவுமே அப்டிதா எப்பவுமே அப்டிதா அங்க கோயில்ல செய்ய குடுக்குற மாரி வீட்ல செஞ்சா கூட வராது
ம் சூப்பருங்க
ம் உங்க ஏரியால்ல எப்புடி இதே மாரிதானா இல்ல வேற மாரி எதாவ்து டிஃப்ரண்டா பண்வாங்ளா
நா ஒருக்கொஞ்சொ டீட்டெய்லாவே சொல்றே
ம் சொல்லுங்க சொல்லுங்க
அதாவ்து ஆடி மாசத்துக்கு முன்னாடி இருக்குற ஆணி கடைசி ரெண்டு நாள் அம்மன் கோயில சுத் த்தம் பண்ணி அம்மனுக்கு பின்னாடி இருக்க பிரபாவலிலா இருக்கு இல்லையா
ஆமா
அதெல்லா கிளீன் பண்ணிட்டு ஆடி ஒண்ணாந்தேதி அம்மனுடைய திருக்கல்யாணத்த முன்னிட்டு சுபமுகூர்த்தோ ஊனுவாங்க
செரி
சுபமுகூர்த்தோ ஊனிட்டு அங்க இருக்கற சுமங்கலி பெண்கள்லா அவங்களுடைய நிறைவேறாத ஆசைகள மனசுல நெனச்சுக் ட்டு அந்த சுபமுகூர்த்தத்துல திருமாங்கல்யத்தையு ஆ அதுக்கப்புறோ மங்களகரத்தின் அடையாளமா வளையோசையுடைய வளையலையு அதுல கட்டுவாங்க அப்டி கட்டுனா அவங்க நெனச்சது நடக் குன்றது ஒரு ஐதீகோ
செரி செரி
அதுக்கப்புறோ ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு அதாது ஆடி ஒன்னுலருந்து ஆடி பதினெட்டு வரைக் குமே அம்மனுக்கு சிறப்பு அலங்காரோ ராஜ அலங்காரோ குடுப்பாங்க அந்த ஆடி பதினெட்டு அன்னக்கி ஆடி பெருக்கு அன்னக்கி அம்மனுடைய ஆ அ புருஷனான ஆ சிவபெருமான ஒரு கம்பமா நெனச்சுக்ட்டு அம்மன் முன்னாடி கொண்ட்டு வந்து அம்மன் முன்னாடி ஊனுவாங்க
செரி
அத ஊனி கொண்டாடற விதமா அன்னக்கி மக்கள் எல்லாருமே அதாவது அந் அந்த சுத் து வட்டாரத்தில இருக்கற மக்கள் எல்லாருமே தேங்கா சுடுவாங்க
ஆ ஆமா ஆமா தேங்கா சுடுவாங்க
ஆ ஆடி பதினெட்டு அன்னக்கி தேங்கா சுட்டு அவங்க அம்மன் வந்து சுமங்கலி அப் சுமங்கலியான அடையாளமா தேங்கா சுட்டு அ அம்மன வழிபடுவாங்க
ஆ
அதுக்கப்புறோ என்ன நடக்குன்னா அன்னைக்கி ஈவினிங்கே எல்லாரு அன்னதானோ போடுவாங்க கோயில்ல அன்னதானோ போடுவாங்க அதுக்கடுத்த நாள் திருமாவிளக்கு பூஜ நட க்கு அந்த திருமாவிளக்கு பூஜ நடந்ததுக்கு அடுத்த நைட்டே அ வெளக்கு பூஜ நடக்கு அம்மன் கோயில்ல வெளக்கு பூஜ நடத்துவாங்க
ஓகே ஓகே
அதுக்கப்புறோ ஆடி கடைசி வந்ததுக்கு அப்புறோ அம்மனுக்கு தீச்சட்டி எடுத்து பாலாபிஷேகம் பண்ணி அதாவது நூத்தி எட்டு கலச பாலாபிஷேகம் பண்ணி சத்தாபர நிகழ்ச்சி முடிச்சி திருவிழாவ முடிச்சிருவாங்க இதா இங்க நடக்கு வேற எதுவு பெருசா நடக்காது
ஓகே ஓகே ஓகே இ நீங்க அந்த இதல்லா கரெக்டா பெருசா சொல்லிருக்கீங்க விரிவாக்கமா சொல்லிருக்கீங்க அதோட வெளக்கோ எது எனக் தெரியாது ஆனா அது என்ன பண்ணுவாங்கன்றத மட்டு நா சொல்லிருக்க அது எதுக்காக பண்ணுவாங்க யார் யார் பண்ணுவாங்கன்றத வெளக்கமா நா சொல்லல
ஓகே ஓகேங்க பட் ஆனா சூப்பரா சொன்னீங்க பட் நல்லா ப செலி கிராண்டாதா செலிப்ரேட் பண்றீங்க
ஆ இந்த தேங்கா சுட்றது ஆ சாமிலா கும்பிடுவாங்க
சூப்பர் சூப்பருங்க
ஆ நீங்க இந்த வர்ஷோ சாமி கும்பட்றீங்கதானே இல்ல கோயிலுக்கு மட்டு வந்துட் போவீங்களா
ஆ வீட்ல சாமி கும்புடுவாங்க அப்றோ வீ ரிலேட்டிவ்ஸ் எல்லா வராங்கனா அப்புற கண்டிப்பா வீட்ல சாமி கும்புடுவோல்ல
ஓகே ஓகே இல்ல சில ஆ சில டைம் வந்து சில ஃபேமிலில சாமி கும்பிட மாட்டாங்க கோயிலுக்கு மட்டு போய்ட்டு வந்தர்லான்னு சொல்ட்டு பிளான் பண்ணுவாங்க ஏன்னா வொர்க் இருக்கு ஆ எதாவ்து ம் எதாவ்து நல்ல விஷயோ எதாவ்து மேரேஜ் அது மாரி நடக்குது அப்டின்னா அதுலயே பிஸியா இருப்பாங்க சாமி கும்புடறதுக்கு டைம் இருக்காது
ஆமாமா கரெக்ட் நீங் சொல்றது
ஆ ஆ அதனால கேட்டே
ம் ம் வெரி குட்ங்க
ம் ம் உங்க கசின்ஸ்ல்லா ரொம்பே தூரங்ளா
ஆமா அவங்க ரொம்பே துரத்துலருந்துதா வராங்க அவுங்க அக்சுவலா வில்லேஜ் சைட்லேருந்து வராங்க அவுங்க வில்லேஜஸ் ஸ்பெஷலாவே கொண்டாடுவாங்கே ஆக்சு வலா இதே பத்தின அ அதிகமான சாஸ்திர சம்பிரதாயோ எங்க பாட்டிக்கிதா தெரியு
செரி செரி செரி அங்கேருந்துதா கத்துக்கிட்டீங்களா
ஆமா அங்கேருந்துதா நா கத்துக்கிட்டே
ஓகே ஓகே ஓகே அதன்ன பாத்தே எங்க தம் எங்க தம்பி இவ்ளோ வெளக் கமா சொல்றாங்களே அப்படின்ட்டு
இல்லல்லங்க அது மட்டு இல்லாம வீட்ல எல்லா சாமி கும்புடுவாங்கல்ல
சேரி சேரி
அதெல்லா பாத்து கத்துக்கிட்டே அவ்ளோதா
ஓகே ஓகே ஓகே ஓகே
ஓகே
வாங்க சாய்ந்தரோ கோயிலுக்கா சேர்ந்து கூட போலா அ ஒங்க ஏரியால சாமிக்கும்புட் டு இங்க வாங்க அதே டைமுக்கு நானு வரே ரெண்டு பேரு சாமி சேர்ந்து கூட கும்பல்லாம்
ஓகேங்க கண்டிப்பா வரே
ஆ ம் பூ பூல்லா வாங்கிட்டீங்களா இன்னைக்கி பூ ஆ பூ போட்றதுக்கு
ஆ வாங்கி குடுத்தாச்சுங்க
ஓகே ஓகே ஓகே
நாங்க ஆக்சுவலா இன்னைக்கி வாங்கல இன்னைக்கி வாங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாருக்குன்னு சொல்ட்டு நாங்க இப்போ போன வாரமே என்னமோ வாங்கி வச்சு வாங்கி பிரிட்ஜில வச்சிட்டோ
ஓ ஓகே ஓகே முக்காவே வாங்கி வச்சுட்டீங்களா
ம் ஆமா
ஓகே ஓகே உதிரிப்
இது ஃபெஸ்டிவல் டைமின் ஆமா எல்லாமே இந்த அதாவது சாமைக்கி போடுற பூவுன்னு சொல்ட்டு அவங்க தனியாவே வெச்சு சேல் பண்றாங்க
செரி செரி
நாங்க அதையே வாங்கி அப்டியே குடுத்துட்டோ கொஞ்சோ வீட்ல வச்சு சேர்ன்ட்டு அப்டி குடுத்துட்டோ இந்த டைம்ல வாங்குனா ஆ ப்ரைஸ் ரொம்ப ஹைக்கா இருக்குல்ல
ஆமாமா கிலோ நூறு ரூபாய்க் கூட விப் பாங்க அது மாதிரியான சீசன் இது
ஆமாங்க கரெக்டா சொல்றீங்க
ஆ செரி ஓகே ஈவினிங் வாங்க கோயிலுக்கு போலா
ஓகே நீங்களு வாங்க போலா
ஆ ஓகே செரி பாய் ஆ பாய்